ஆ கேக்குது
என்ன பண்ணிட் இருக்கீங்க
சும்மா உக்காந்துட்ருக்கே நீங்க
அதே தா எந்த வேலையு இல்ல வெட்டி
அதா சும்மா உக்காந்து இருக்கோ அதா ச்சீ சும்மாதான இருக்கொம் பழைய ஆல்பம்லா எடுத்து பாத்துட் இருந்தே
ஆ எனக்கு வந்து ஃபோன்ல உள்ள ஃபோட்டோஸ் பாக்கவே எனக்கு டைம் கரெக்டா இருக்கு
இல்ல எனக்கு வந்துட்டு போன் புதுசா சோ பொ பெருசா அந்த மாரி போட்டோஸ்லா இல்ல
ஓ ஓகே ஓகே நானுமே நா நா கரெக்டா உங்க ஏஜ் உங்க ஏஜ் அப்பதா டுவெல்த் முடிச்சுட்டு போன் வாங்குனே அப்போல இருந்து ஆமா ஒரு நிமிஷோ இருங்க
அ
ஹலோ
ஆ கேக்குதா
ஆ கேக்குது சொல்லுங்க
அதா அந்த போட்டோஸ்லா வந்துட்டு பழைய ஆல்பம்லா எடுத்து பாத்துட் இருந்தேனா அப்பா அம்மா கல்யாண போட்டோ என்னோட சின்ன வயசு போட்டோலா பாத்துட் இருந்தே
ஆ ச் அழகா இருக்கு
உங்ளுக்கு இந்த மாரி எடுத்து வச்சிருக்காங்ளா
ஆ இருக்கு ஏ ஆல்பம் வந் நா இப்ப நா வந்துட்டு டூ தெளசண்ட் சிக்ஸகா அப்ப வந்து ஆல்பம் ஒரு து எனக் ஆல்பம் தா ஃபுல்லா என்ட்ட போட்டோஸே என்து ஃபுல்லாவே இல்ல எ தம்பிக்கு தா ஒரு ரெண்டே ரெண்டு ஆல்பந்தா தம்பிக்கு மிச்ச எல்லாமே கேமரா போனு நா நெறய வந்துருச்சு
ஆ எங்க வீட்ல வந்துட்டு ஒன்னு எப் போமே சேஃப்டிக்கு ஒரு கேமரா வச்சுக்குவாங்க என்ன போட்டோ எடுக்குறதுக்குன்னே நா வந்துட்டு அப் அப்பாக்கு அஞ்சு தம்பி
ஆ
ஃபர்ஸ்ட் அப்பாவோட ஒ ஃபர்ஸ்ட் பொண்ணு ஃபேமிலிலே வந்துட்டு பொண்ணு இல்லவே இல்ல எங்க அந்த டைம்ல நா பொறந்த டைம்ல பொண்ணு இல்லாத டைம்ல எல்லா பசங்களுக்கு வந்துட்டு இந்த கொஞ்சறதுக்கு அந்த மாரி ரி பொண்ணு கிெடைச்சது வந்துட்டு நாந்தானா சோ கொஞ்சோ ஓவர் செல்லோ ஓவர் அடோ
ஆ குடும்பத்துல நீங்க தா பொண்ணு மட் பொண்ணுன்ற நீங்க மட்டுந்தானோ
ஆ ஆமா நா மட்டுந்தா பொண்ணு அப்போ கொஞ்சோ ஓவர் செல்லோ காம்ச்சு திமிரு காட்டிட்டே இருப்பே
ப
அதுலயு வந்துட்டு நம்ம ஓறா அட்டடென்ஷன் காம்ச்சு நமக்கே ஒரு மெதப்பு வந்துருல ஏ நம்ம பெரிய ஆளுங்கிற மாரி அதா பழைய போட்டோஸ்லா பாத்து எங்கம்மா ஒன் ஒன்னா காம்ச்சுட்டு இருந்தாங்க ஒரு ஹால்ஸ் முட்டாய்க்கு வேண்டி அடோம் புடிச்சுது ஆ சொல்லுங்க
அதா அப்ப அப்ப எங்க வீட்ல வந்து இந்த டி வியில எல்லா ஏத்தி வச்சிருவோ பென்ட்ரைவ்ல போட்டோஸ்லா
ஆ
அ அந்த மாரி போட்டோஸ்ல்லா எப்பாவது ரேரா என்னிக்காவது கொண்ட் வந்து குடுக்கோ பாத்தோனா கிட்ட தட்ட அன்னைக்கி ஹாப் டே போயிரு ஒவ்வொரு போட்டோ பாத்து ஒவ்வோரு ஃப்ளாஷ்பேக் பாத்து இது அப்பா இருந்துச்சு இது இப்ப நடந்துச்சு டைம் போறது கூட தெரியாது ஹாப்னார் கிட்ட அப்டியே போட்டோஸ் பாத்தே எங்க ஹாப் டே போயிரு எங்களுக்கு
அதா ஒரு சில வீடியோஸ்லா அம்மா காமிச்சிட்டுருந்தாங்க கடலுக்கு போயி நண்டுபுடிக்கிறேன்னு தண்ணிக்குள்ள உழுந்ததெல்லா ஆ காமிச்சு பாத்து சிரிச்சுட்டு இருந்தோ அது காலையில ஏர்லிங் மார்னிங்ல போனதா அப்ப வந்துட்டு அங்கங் குட்டி குட்டியா நண்டுருக்கோல்ல
ஆமா
அதெல்லா பாத்து புடிக்கிறேனு போயி கீழே உழுந்து வாயிக்குள்ளலா மண்ணு போயி அந்த வீடியோல்லா பாத்துட்டுர்ந்தோ
அப்போ ஒங்க தம்பி கூட நல்லா வெள்ளாடுவீங்களா
தம்பி வந்துட்டு நா எனக்கு நாலு வயசு வரைக்குமே தம்பி தங்கச்சி எதுவுமே இல்ல ஏ சித்தப்பாங்களுக்கு வந்துட்டு தம்பி தங்கச்சி ஒ பொண்ணுலா பொறக்கல கொழந்த ஆமா நாலு வயசு வரைக்குமே ஓவரா செல்ல காமிச்சி தா வளந்தே
அதுக்கப்பறே வரிசையா பெறந்துருக்காங்க
அதுக்கப்றோ வந்துட்டு சித்தப்பாக்கு பொண்ணு பொறந்தது அடுத்து சித்தப்பாக்கு பையே பொறந்தது எனக்கு ஒரு தம்பி பொறந்தது அது நாலு வயசு வரைக்கு வந்துட்டு நா மட்டுதா
ஆம்
எது கேட்டாலு குடுத்து கெடச்சிரு ஏனா நா ஒருத்தி மட்டுதானே யாராச்சு ஆறு பேர்ல ஒருத் த்தராவது வாங்கி குடுத்துருவாரு
நல்லாதாருக்கு அந்த டைம்
அதனால டக்கு டக்குன்னு கடச்சிரு அதனால அந்த ஓவர் மெதப்பு அதெல்லா வந்துட்டு நாலு வயசு வரைக்கு ரொம்ப ஜாஸ்தி
இதுக்கு தா நார்மலாவே பொண்ணுங்களுக்கு தா இருக்கு தா அதுவு தனியல்லா பொறந்துட்டோ அவ்ளோதா
ரெண்டு வயசு வந்துட்டு ரெண்டு மணிக்கெல்லா எந்துருச்சி ஆடு பாக்கணுன் சொல்லிர்க்கனாமா அந்தெல்லா சொல்லிட்டு இருந்தாங்க
யா
நட்ராத்திரி எந்துச்சு எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பாட்டி வந்துட்டு ஆடு மேச்சுட்டு இருப்பாங்க அந்த டைமு அப்ப வந்துட்டு நறைய ஆடு வந்துட்டு நைட்டு நடுராத்திரி வந்துட்டு மேப்பாங்க
ஆ
நடுராத்திரி ஒரு மூணு மணி வந்துட்டு வெளில விட்டுட் ட்டு மறுபடியு உள்ள கொண்டு வந்துருவாங்க எனக்கு அந்த டைமிங் நல்லா தெரியுமா அதனால மூணு மணிக்கி எழுப்பி வாங்க ஆடு பாக்க போலான் கூப்ட்டுருக்கே
அப்பவே
அப்பவே எதுனா தனியா போ மாட்ட வெளிலா இப்ப வ் வாசலுக்கு போனாலே பாத்தர்லா ஆனா நா போ மாட்டே அம்மாவ அப்பாவ சித்தப்
ஆமா நம்மளுக்கு ஒரு பயோ இருக்குமே கொஞ்சோ இருட்டா வேற இருக்கு அந்த வேலன்னா ஏஞச்சி பண்லா
எல்லாத்தயு எழுப்பி வீட்டயே ரெண்டாக்கி அவுங்களு எய கூட உக்காந்து ஒண்ணு புரியாம ஆடு பாத்துட்டு இருப்பாங்க
அவங்க அவுங்களோட பேர்ன்ஸ்தா அப்டித்தாங்க அவுங்களோட சக்ரிஃபைஸ் நெனச்சி பார்த்தா சிரிப் பாருக்கு லூசு மாரி பண்ணிட்டு இருந்திர்க்கோ
அதா அதெல்லா பாக்குபோது நா இப்படியெல்லா திமுரு காமிச்சிருக்கனா எனக்கே தெரியாம போச்சே
அ இப்ப நா வந்து இப்போ யாரா இருந்தாலுமே நார்மலா பேசுவ அந்த ஆட்டிட்யூட்குதுன்னு வராது எனக்கு இப்ப நா எனக்கு பிடிக்காம என்ன அவாய்ட் பண்ற மாரிலா பண்ணாங்கன்னா அவுங்களட்ட ஆட்டிட்யூட் காம்ப்ப ஆனா எங்க அம்மா சொல்லுவாங்க முன்னால்லா சின்ன பிள்ளைல வந்து உனக்கு அப்பவே அவ்ளோ திமிரு இருக்கு நா நீ சொன்ன நீங்க சொல்ற மாரி அதே மாரிதா நா நாளு வயசு வரைக்கு வீட்டுல யாருமே இப்ப வரைக்குமே எங்க குடும்பத்துல யாருமே பொம்பல இல்லல நா மட்டு தா
ஆ
அப்பவே நா வந்து எங்க மாமாட்டலா அப்டியே அந்த ஆட்டிட்யூட்டா இருப்பணா நா வந்து இது வேணு இது தா போடுவ இதுதா பண்ணுவ அப்டின்னு திமிரு காட்டுவ அப்படின்னு சொல்லுவாங்க
ஆமா அது நமக்கு வந்துட்டு நம்ம மட்டுதா இருக்கோனு ஒரு மெதப்பு வந்துரு ஆட்டோமேட்டிக்கா
இப்பல்லா அப்டி சுத்தமா இல்ல நா சக்ரிஃபைஸ் பண்ற ஸ்டேஜ் வந்தாச்சி
ட்டு பரவால்லமாமா இருக்குட்டு சின்ன
ஆனா இந்த மாரி வார்த்த சொல்றது எய குடும்பத்துல நா மட்டுதா மிச்ச எல்லாருமே எய தம்பிங்க எல்லாருமே உடனே கேட்டோனா சேரி தாங்க வாங்கிக்கிற அப்புடிதா பேசுவானுங்க நா நெனப்ப நம்மளு கெடைக்கிற டைம் சூஸ் பண்ணிக்குவோ நா முதல்ல நம்பளுக்குள்ளா ஒரு ஆமா நம்ப நெனைக்க மாட்டோ ஆனா தானா வந்துரு
ஆமா அதுவு இருக்கு எங்க அத்த அதாவது நா கேக்குலனாலு எனக்கு வந்துட்டு புடிக்குனு சொல்லிட்டுல்லா டக்கு டக்குன்னு வாங்கிட்டு வந்துருவாரு அதெல்லா இருக்கு நா கேக்கவே மாட்ட சடனா சவரமா வாங்கிட்டு வருவாரு இந்த கடையில உனக்கு புடிக்கும்ல அப்படின்னு சொல்லுவாரு அதெல்லா இருக்கு உடனே எய தம்பி வந்துட்டு எங்கிட்டயே வந்துட்டு கேப்பா எங்க ப அத்தாக்கு போன் பண்ணி இது வாங்கி குடுக்க சொல்லு அது வாங்கி குடுக்க சொல்லு ஏ நா கேட்ட டக்குன்னு கிடச்சிரு அப்டின்னு சொல்லிட்டு கேப்பாங்க நம்மள வச்சி வேல முடிஞ்சுக்கிறது
ஆமா இதாவது தம்பிங்க நெறைய பண்ணுவாங்க பண்ணுவாங்கன்னா எல்லா எனக்கு இந்த நார்மலா சீரீஸ்லா பாக்கும்போது கசின்ஸ் அப்டின்னா தான அப்டியே ஜாலியா இருக் நெனைபா ங்க எல்லா ஏஜ் டிஃப்ரென்ஸில அதல்லா பாக்க போது எனக்கு ஆசையா இருக்கு எனக்கு இந்த மாரி கசின்ஸே யாருமே இல்லியே அப்டின்னு ஹலோ ஆ கேக்குது உங்களுக்கு
கேக் சொல்லுங்க
ஹலோ உங்க வாய்ஸ் ஸ்ட்ரக்கா பிரேக் ஆகுது
பிரேக் ஆகுதா
ஆ ஆ இப்ப ஓகே
ஆ சொல்லுங்க
அப்பற காலேஜ்லா எப்போ லீவ்
ட்வெண்ட்டி நையன்த்து ச அது ஓரியன்டேஷன் ஆ ஓரியன்டேஷனக் கு வேண்டி கூப்புற்றுக்காங்க என்ன நடக்க காத்துருக்கோ பயமா இருக்கு
ஓகே ஆனா அது போயிட்டு ஒரு ஒன் வீக் கழிச்சுதா உங்கள திருப்பி கூப்பிடுவாங்களோ
ஆமா
அ அ போய் அப்பிடியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க அ அத்தி இருக்கு அது ஒரு மாரி இருக்கு தா ப்ரெண்ஸ்லா ஆ நம்மள்ட்டல்லா பேசுவாங்களா ச்சு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா அப்பின்ருக்கு
ம் நமக்கு ப்ரெண்ட்ஸ் எல்லா கெடைக்குமா
டா வந்து யூ ஜி போம்போது ஒரு ரெண்டு மூணு பேர் ஆல்ரெடி தெரிஞ்சவங்க அதாவது ஃப்ரெண்ட்ஸ் ன்று ரொம்ப க்ளோசு தெரிஞ்சவங்க அதனால நா ஆனா அவ்ங்கல்லா அந்த ஸ்கூல்ல இந்து அப்டியே ரொம்பல்லா கேங்கா வந்தாங்க நா மட்டு தா அங்க தனியா இருந்த அப்றோ தெரிஞ்சவங்க ட எங்க அம்மா அந்த ஸ்கூல்ல கொஞ்சோ டீச்சரா அன்னால ஆனா அவங்க பொண்ணுன் கொஞ்ச எல்லாரு என்ட பேஸ்னாங்க அப் வந்து ரொம்ப அமைதி எல்லாருமே என்ன எப்டி பேசுவாங்கன்னா மேமோட பொண்ணு அமைதியா இருக்கு அப்டின்னா முன்னால இருந்து அப்டிதா டாக்கு ஆனா ஒரு வாரத்துக்கு அப்புறோ நா வாய்அடி க்கிறத ஆரம் பாத்துட்டு எல்லாரு நா உங்க அம்மாட்ட சொல்லுவே உங்க அம்மாட்ட சொல்லுவே எல்லாரு ஆரம்ச் ட்டாங்க
அது நமக்கு வந்து கம்ஃபர்டபுள் ஆகுற வரைக்
ஆ ஆனா ச நா எ கிளாஸ்லயே நா ஸ்டார்ட்டிங்ல பேசவே மாட்டே தேர்ட் இயர் முடிக்கும் போது நல்ல பேர் வாங்கிட்டே அந்த கிளாஸ் லொடலொட வாய்ன் பேசிக்கிட்டே இரு பே நானு எங்க உக்காந்தாலு யார்ட்ட உக்காந்தாலு பேசிறுவே
நம்ம கம்ஃபர்டபிள் ஆகுற வரைக்கு தா ஆயிட்டோன்னா எங்களெல்லா கையிலே புடிக் முடியாது
இப்போ நேத் தா வந்து சரி பி ஜி க்கு அட்மிஷன் போடுவோன் போட் போட போனோ சரி கன்ஃபார்ம் ஆயிட்ட அப்றோ எனக்கு அதே தோனுது அப்றோ பி ஜிக் போட்டாங்னா யாருமே இருக்க மாட்டாங்க எனக்கு பி ஜிக்கே யோசிக் க்ற நானு யார் கூட இருப்போ தனியா இருக்கமே எப்டி போய் ப்ப பேச ஆரம்பிக்கறது ம் ஆனா அது ஒரு தைரியோ இருக் கு நம்ப தா பேசிருவோமே இருந்தாலு ஒரு ஃபர்ஸ்ட் ரெண் டூ டேஸ்கு தனியா இருக்க மாரி இருக்கு அழுகையே வந்துரு
ஐயோ அது உண்மதா
நா கண்ட்ரோல் பண்ட்டுரு
நாலஞ்சு வருஷோ ஒரு செட்டு கூட இருந்துட் டு திடீர்னு அதுங்கல்லா இல்ல அப்டிங் போது அக்சப்ட் பண்ணிக் முடியாது
மாரி தா இருக் அப்புறோ ஈவ்னிங் ஸ்நாக்ஸ்ல்லா எது சாப்பலையா
புர்ல
ஈவ்னிங் ஸ்நாக்ஸ்லா எது சாப்புலையா
ஓ அதா சாப்ட்டுட்ருக்கே
ஓ அதா ஓகே ஓகே
போண்டா
ம் ஒரு நிமிஷ இருங்க நா கொஞ்ச நேர கழிச் கால் பண்றே
ஆ ஓகே ஓகே
ஆ